ஹலோ தேன்மொழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேங்க
வர்க்லாம் முஞ்சச்சா சாப்
ம் எல்லாம் முடிஞ்சுதுங்க நீங்க கால் பண்ணும்போது நான் வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதான் அட்டன் பண்ண முடியல ஆ ஓகே
அப்புறம் நீங்க எப்ப தூங்குவிங்க ஆஹ் போச்சு ஓகேவா போச்சு
இனிமே தூங்கணுங்க இனி ஒரு ஆ ஓகே ஓகேங்க
ம் ம்
என்னக நைட்டு தோசை நீங்க
ஏன் உங்க வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு ஏதா டயர்டா இருக்கீங்களா
இல்ல இல்ல சரி நீ அப்படியே எனக்கு ரெண்டு மூணு நாளாவே தூக்கம் இல்லைங்க
ம் இங்க ரொம்ப வெயிலாருக்கு அதனாலயா
ல்ல சரி அப்டியே போன் பாத்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு படம் பாத்துட்டு அப்டியே தூக்கல்ல
ம் ம்
பங்க்ஷன் வந்துச்சு
ம் ம் யாரு உங்ளோட க்ளோஸ் ரிலேடிவ்வா
க்ளோஸ் ரிலேட்டிவ் இவங்க
முடுஞ்சிச்சா பங்ஷன் நல்லபடியா
ஆ பங்ஷன் முடுஞ்சுது
எங்க ஒ எங்க எந்த ஊர்ல
இங்க தாங்க கோயம்பத்தூர்
கோயம்பத்தூர்ல வெயாச் கோயம்புத்தூர்ல இருக்க ரிலேட்டிவ்ஸ் ரெண்டு பேரு இருக்காங்க எங்க நாத்தனாரோட பொண்ணுங்க ரெண்டு பேருமெ கோயம்பத்தூர் தா கல்யாண பண்ணிருக்காங்க
ஓகே எந்த ஊரு நாங்க சூலூரு
அது கோயம்பத்தூர்ல எக்ஸாக்டா எந்த பிளேஸ்னு தெரி
தெரில அ நா ஆ கோயம்புத்தூர் தா
அதா கோயம்பத்தூர்ல எக்சாக்டா அது எந்த ஊ சொல்லுவா சூலூரா நன்றிஅந்த பஸ் நேரத்துலகால் டாக்சி புக் பண்ணி
ஆ உங்களுக் உங்க சைட்ல அப்டியே வாய்ஸ் விட் விட்டு விட்டு கேக்குது ம்
பேஸ் நேரோ அதுனால உள்ள வந்துட்ட நைட் டைமாயிடுச்சா அதா உள்ள வந்துட்ட
ஓகே ஓகேங்க
அப்போ பசங்களா ஏதோ பிளானில்ல அப்டியே போ வேண்டிதா நாளைக்கு ஆக்சுலா வைகாசி ஸ்வாகம் க்கு முருகரோட பர்த்டே அதனால கொஞ்சோ பாஸ்டிங் இருப்பே அவ்ளதான் பிளஸ் பிளஸ்
ஓகே ஓகே
நீங்க ங்கள முருக ஒவ்வொரு முருகருக்காக ஃபாஸ்டிங் இருப்பாங்க
ஃபாஸ் ஃபாஸ்டிங் எல்லா இருக்க மாட்டோ ஆனா இருப்போ கும்பிடுவோ சாமி கும்பிடுவோ எல்லா பண்ணுவோ
ம் கோயம்புத்தூர் இதெல்லா தொ
ம் ஆஹ ஏ
தூக்கோ வருதானு கேக்கற கோயம்பத்தூர்ல அப்படியெல்லால்ல எல்லா விஷயமே கொஞ்சோ டிஃப்ரெண்டா தா பண்றாங்க அவங்க சாமி கும்புறதிலிருந்து அவங்களோட இதெல்லா கூட சொல்ற எல்லாமே கொஞ்சோ டிஃப்ரெண்டா ஏனா நாங்க ஏ இப்ப அவுங்க அந்த பொண்ணுங்க அங்க கல்யாணம் பண்ணி தெரியுது ஒரு சில விஷயங்கெல்லா அவுங்க வேற மாதிரி செய்றாங்க கல்யணத்துல கூட உங்களுக்கு டிஃபரண்டா கல்யாணம் பண்ற மாரி இருக்கு அவங்க பண்றது அப்ற யாரு இறந்துட்டாங்கன்னா இங்கெல்லா ஒரு பதினாலு நாள் வச்சிருந்து ஃபோடீன் டேஸ்ல தா அந்த கருமாதி இது பண்ணுவாங்க ஆனா அவுங்கெல்லா எப்டினா ஒரு ஒரு நாள் தா அதுக்கு அடுத்த நாளே அவங்க எண்ண தேச்சு குளிச்சு சோ உங்களுடைய து முடிஞ்சிருச்சு எல்லாமே அந்த தீட்டு எல்லாமே இங்க எல்லா அப்டி இல்ல ஃபைவ் நம்பர்
ஓகே இங்கயும் அப்படிதான் இங்கயும் அப்படிதாங்க என்னன்னா அவங்க அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்திருக்கும் இல்ல ரொம்ப சீக்கிரமாவே முடிக்கணும்
இல்ல
உம்
இறந்துட்டாங்க அடுத்த நாள் நம்ம பால் சொல்லுவோம்ல்ல அது அடுத்த நாள் எல்ல அடுத்த நாள் எல்லாமே முடிஞ்சு போதும் க க கருமாதி இல்லான் ஒரு போட்டின் பேசோன்னு கிடையாதான் எதுவுமே தீட்டு ரெண்டே நாள் தானா உங்களுக்கு அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்டா உங்க குழம்பு எனமோ உங்களுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் செய்யறாங்க
சரி ஏரியாக்கு ஏரியா மாறுபடுமா இருக்கும் ஆனா எங்க ச ஏனா நாங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் சைட்ல பதினாறு வரைக்கும் கீ இது பண்ணுவோம் சப்போஸ் வந்து அவங்கனால முடில ஆளுங்க இல்ல அந்த அளவுக்கு இது எல்லா அப்படிங்கிற பக்சத்துல மட்டும்தான் அஞ்சாவது நாள் அதோட முடிச்சிடலாம் அப்புறம் வந்து பதினாறாவது அதனால அவங்க வீட்டுல வீட்டு சைடு மட்டும் சும்மா சாமி கும்பிட்டுக்குவாங்க சிம்பிளா ஆனா மத்த மத்த இடத்து இல்லாம் பாத்தீங்கன்னா பதினாருக்கு ரொம்ப கிராண்டா எல்லாரும் தீ கூப்ட்டு
புரியாத சாப்பாடு இது பண்ணிட்டு படைச்சிட்டு சாப்பாடு போடுறது
ஆமா ஆமா உம் எ ரொம்ப முடியாத லதான் அவங்கத வந்து அஞ்சாத நாள் பத்தாது நாள் பன்டவ்து நா இப்ப சப்போஸ் யாராதுக்கு மேரஜ் இருக்குது எங்கனால வர முடியாது அப்டின்னு சொல்லி அவுங்க சுத்திட் இருக்குறவங்க சொன்னாங்கனா அத் நாங்கவே அவங்க வீட்ல இருக்கிறவங்களே வேலைக்கு போனே எங்னால எல்லா பதினாறு நாள் வரைக்கு இருக்க முடியாது அப்டின்னா அவங்க பாத்துவாங்க ச அந்த வீட்ல வயசானவங்கதா இருக்காங்க உம் அப்படி இருக்குற பட்ச்சத் லஹ இது பண்லா
ஆன தெரில கோயமுதூர்ல போய் இருக்கு பேசுறதுக்கு அப்டியே பேச இருப்போ நார்மலா தான் பேசுற மாதிரி இருக்கு எங்க நேட்டிவ் எங்க
துற
கோயமத்துர்ல ஓகேகே
வாம்மா
இல்ல அவுங்க என்னட ஓ அப்டின்னு ஒரு மாதிரி வந்து எல்லா தோத்துவாங்க ஆஹ் சாமி அப்டி தண்ணி அது வ இத மா அதே பேசுவாங்க ரொம்ப இ தா நிங் நம்ள சென்னை செட்ல பேசுறவங்க எதவு பேச
ஓகே ஓகே
உம் அப்றோ சம்மர்லா எப்டி போச்சு
ஆஹ் சம்மர் எல்லா நல்லா போயிடுச்சு இனி வந்து நீ அடுத்த வரு ஸ்கூல் ஓப்பன் அப்றோ கொண்டு போய் விட்டா அவ்ளதா உம் ஆஹ் ஹா இ நீ எங்கேயு போலீ நி எல்லாமு முடிஞ்சது து நி ஒரே ஒரு ஊருக் மட்டு போனு
ஆஹ்
நா அக்சுல நா இது அத்த கொஞ் நா வந்து காலேஜ் முடிச்ச ஒர்க்ல ஜ பண்ணன் ஒரு ஒரு ஒரு மூணு நாலு வருஷோ அங்கேயே வளச் பண்ணிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆயிடுச்சு அது நா ஆக்சுவலா கல்யாணனது அப்ரோ நான் நேறைய போணும் பிளான் பண்ணி இப்ப பசங்க வந்துடுச்சு எங்கேயுமே இது வரைக்கும் நா வெக்கேஷன் போனதே கிடையாது கல்யாணம் ஆவரத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல வீட்டுல கூட்டு போனப்போ போனதுதான் அதுக்கப்பறம் இப்ப
சின்ன வயசுல எங்களுக்கு போ நாங்க சின்ன வயசுல ஊருக்கே போக மாட்டோம்
ஓ நா ஆக்சுவலா இப்ப கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோ போலான் டு உந்த இப்ப மூணாறு அந்த மாதிரி அப்ப திடீர்னு பாப்பாவுக்கு அந்த டைம்ல ரொம்ப பிக்ஸ் வந்ச்சு ஜோரம் அதிகம ஃபிக்ஸு வந்துருச்சு போறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு வச்சிருக்கிற மாரி ஆயிடுச்சு அது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு போகல காசு எல்லாம் கட்டிட்டோ எல்லாம் பண்ணிட்டோ கம் கம்பெனியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து போற மாரி பிளான் பண்ணி முன்னாடியே காசு எல்லாம் கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கடைசி நேரத்துல போ முடியாம அடிச்சு அதோட அதோட இப்புற போன வருஷம் போலான் போட்டா அப்பயும் ஏதோ ஒரு இது வந்து இத ஆயிடுச்சு போவேல்ல எங்கமே போல அ பசங்க வீடே குஞ்சிங்க பக்கத்துலலைங்கது கோவில் லு எங்கெங்கியாவது அவ்வளவுதா அப்படிதா போயிட்டு வந்திருக்க தவறா லா் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எது இது வரைக்கும் போயிட்டு வந்ததே இல்ல
ஓகே உம் உம்
நாளைக்கு என்னென்ன டிஃபன்ல்லா செய்யலாம்ன்னு என்ன பிளான் வச்சிருக்கீங்க
நாளைக்கு ஏதாவது ஹ பிரியாணி பல்லாண்ருக்காங்க இருக்கேங்க எப்படியு காலையில இட்லி தா சோரி மத்யானத்துக்கே ஒரு ஒரேயொரு பிரியாணி மட்டும் செஞ்சிடலாம் பருப்பு ரசம் பொரியல் வைக்கிறதுக்கு அது ஒரு வேலையா முடிய டு நினைச்சிட்டு இருக்கே சும்மா வெஜிடபிள் பிரியாணி தா பண்ணிரலா
அ வந்தாலே அது வெஜ் அவங்களுக்கு வேணுமா அத சாப்டுப்பாக கோயம் கோவில கூட இப்ப பிரியாணி பிரியாணி ஏன் ஃபேமஸ் அந்த வெஜிடபிள் ரைஸ்னா அந்தந்த மல்லிக்கு எல்லாம் சாப்ட்டு உட்டுருவாங்க மத்த சாதமெல்லாம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க அவ்வளோவா உம் கலியாவாது இந்த வேக்கா வெஜிடபிள் ரைஸ் செஞ் செஞ்சு போட்டனா அது டக்குனு எல்லாம் வாங்கிடுவாங் பத்தாது குடுக்கறது எங்கயுமே ஒரு பிரியாணினாலே அது ஒரு இதுதா எல்லாருக்குமே பிரியாணி தா இப்ப மோஸ்ட் ஃபேமஸ் புட்னா பிரியாணி தா இருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்
ஆஹ் ஆமா எல்லாருக் ஏ அது புடிக்குதுனே தெரியல எனக்கு அது ரெண்டுமே புடிக்காது
அதுதா நைன்டி நைன்டியா நைன்ட்டி நைன் பெர்ஸன்ட் அதுதா
ஆஹ் ஒரு பர்சன்ட் தா எனக்கு தெரிச்சு யாருமே எனக்கு பிரியாணி புடிக்காதுன்னு சொ சொன்னத நா கேட்
ஆமா ஆமா ஆமா கொஞ்சம் ரேரா சொல்வ சொல்வாங்க யாரது ரேரா யாரும் கேட்கணும் முன்னெல்லாம் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் பிரியாணி பர்த் அதே மஞ்சள் போட மாட்டாங்க மட்டும்தா பிரியாணி போடு இப்பல்லாம் அப்டியில்ல எல்லாமே பர்த்டேனா பிரியாணி தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃபங்ஷனாலே அதான் ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் தான் மாத்தி போடறாங்க அவங்களுக்கு கிடைக்காது ஒரு மாதிரி
அதான் அதான்
அ
நான் சோயா பிரியாணி செய்வேங்க அஹ் ஒரு சிலர்ட மொக் கால வந்து சோயா பிரியாணி செஞ்சறது பாப்பாவுக்கு வந்து அதுதான் பிடிக்கும் எல்லாத் இதுமே போட்டு அரைச்சறது அரைச்சிட்டு எ
வாயில வந்து ஒன்னும் படாம இருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கு சாப்படறதுக்கு
ஹ துப்பி இருங்கல அப்றோ இது வேண்டா அது வேண்டான் சொல்லுங்க
ஆமா ஆமா அ அதுவு ஒரு நல்ல ஐடியாதா எல்லாமே சாப்பிட்ட மாதிரியே இருக்கு சரி டேஸ்ட்ம் நல்லா இருக்கும் அது அது பெட்டர் ஐடியா தா நானும் குருமா இப்படிதா வதக்குனாலு சின் சின்னதா இருக்கு அதயு கண்டுபுடிச்சு எடுத்து வெச்சிட்றாங்க பசங்க
அதுனால எல்லாத்தயு அரச்சுட்டா பிரச்சனேயில்ல உம் எல்லா உள்ள போயிர்ச்சுனா பிரச்சனை இல்ல
உம் ஆமா இப்ப இருக்க பசங்க எங்க நல்லதெல்லா சாப்டவே மாட்ட எதெல்லா கெட்டதோ ஒடம்புக்கு அதெல்லா தேடி தேடி கேட்டு சம்ப
ஆமா ஆமாங்
அதெல்லா இப்போ பசங்க ஈஸியா சாப்பிடுறாங்க
உம் உம்
போன் இங்கிளுடிங் போன்
நம்ம சாப்படுறதேல அவங்க எங்க சாப்படுறாங்க
ஹம் ஓகேப்பா தேங்க்ஸ் பா உம் ஆஹ் சொல்லுப்பா
ஆஹ் இப்ப பாத்தீங்னா ம் நா ஏதோ சொல்ல வந்த சரி நாளைக்கு நீங்க எங்கயே போகனுன் சொன்னீங்க
உம் போணும்னான் அ கோயில போணும் கோயட்டு தா போணு சொன்ன
இது
இஈவனிங் தா சப்பாத்தி சாப்பிட்ட
உம் இல்லை நாளை ஈவனிங்
கொஞ்சோ நல்லாவே நாளைக்கு நெறைய துணி வேற ஊற வெச்சு ள் போன மாரி ஆயிடும் அத துவச்சிட்டு நா மாவு வேற அறைக்கணு கீ மாவு
ஓகே உ வாஷிங் மிஷின்ல போட மாட்டீங்களா
ஆஹ் இருக்குதான் அது அழுக்கு போக மாட்டேதுபா கால எல்லாம் யூனிஃப் அவரு ஓ ஹஸ்பண்ட் போட்டு போறது கால எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு அது அப்படியே போட்டா ஆஅ கால